வணக்கம் தோழி ஆ கேக்குதுங்க தோழி வணக்கோ தோழி உ அ நல்லாருக்கே தோழி நீங்க நல்லருக்கீங்களா
ஆ நல்லாருக்கே வீட்
ம் எல்லாரு நல்லாருக்காங்க தோழி இப்ப பாத்தீங்கன்னா தோழி இப்ப இந்த ஒரு கொஞ்ச நாட்களனாலா இல்ல ரொம்ப ஒரு ஒரு ரென் ரெண்டு மூணு வருஷமாவே இந்த குண்டாருக்காங்க கொறைக்கணு ஒடம்ப கொறைக்கணுனு சொல்லிட்டு நம்ம வீட்லயே எல்லா பண்றோம்ல தோழி ஆ சிலப் பெரு ஜிம்முக்குலா போவகம சில பேரு போவாங்க சில பேரு வந்து தேவல்ல அப்டின்னு சொல்லிட்டு நா என்ன நெனக்கிறே தோழி இத நம்ளே பண்றோ ஓ கே எல்லாமே கரெக்ட்டுதா அது ஆனா கரெக்டா என்னால நா என்ன சொல்றே என்னால ஃபாலோ பண்ண முடில தோழி அ அ அது அது அத எப்டி தோழி அத என்ன பண்றது எனக்கு தெரில்ல எ பைய இருக்குறதுனால அப்டி இருக்கா என்னன்னு தெரில அந்த கரெக்ட் நேரத்துக்கு என்னால எதுவு இது பண்ணிக்க முடில வேலக் போன வரைக்குமே பாத்தீங்கன்னா தோழி கரெக்டா இருந்தது ஒடம்பு இந்த ஒரு வருட் டமா வந்து வேலக்கூ போகல ஆனா வந்து வந்து வீட்டு வேல நெறயா இரூக்கு பண்ணிட்டுதா இருக்கோ ஆனாலுமே வந்து ஒடம்பு ஏறிருக்கு தோழி இத்தனக்கு மதிய த்துல தூங்கறதில்ல நைட்டு அது லேட் நைட் தா தூங்குற மாரி இருக்கு ருக்கு மானிங் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கி ஏந்திர்ச்சிருவே நானூ ஆனாலு இது எதனால தோழி இப்டி இதாருக்கு அத பத்தி ஏதாது ஒங்களால சொ பகிர்ந்துக்க முடியுமா
ஆ எனக்குமே அப்டிதா தோழி இருந்தது முதல் குழந்தை வந்து நார்மலா பொறந்ததால அப்ப எனக்கு வெயிட் அவ்ளவா தெரில ரெண்டாது கொழந்த வந்து ஸ் சி செக்ஷன்னால எனக்கு ஒடனே அந்த ஒரு மூணு மாசோ வந்து வெயிட்டு கம்மியாச்சி அதுக்கு அடுத் த்து ரெண்டு மாசங்க அஞ்சாது மாசத்துலந்து ஏறிடுச்சி சல்லன்னு அத அதுக்கு நா எப்டினா பண்ணனா ஊம் இது முட்டி வலி அது மாரி நெறய காரணங்கள் வந்துருச் சி அத நம்ம
து எனக்கு இப்ப பாதோ வந்து காலைல ஏந்திரிச்சோனா ஏந்திரிச்சு கா பாதத்த கீழே வச்சு என்னால நடக்கமுல்ல வலி உந்தி உந்த தா நடக்கிறது அப்டிதா இருக்கு இப்பனக்கு
ஆ ஆ ஆ அதா அதா தோழி ம் சொல்லுங்க வேற
சொல்ற மாரி வந்து எனக்கு ஒங்களுக்கு அஞ்சாது மாசோ ஏற்னுச் சிங்றீங்கல எனக்கு ஒரு வருஷோ முடிய நா ஒல்லியாதா இருந்தே எனக்குமே சி செக்ஷன்தா ரொம்ப ஒல்லியா இருந்தே ம் இதுக் முன்னடி கூட நல்லா இருந்த இப்பென்ன இவ்ளோ இதா இருக்கன்லா சொன்னாங்க அந்த ஒரு வருடம் கழித் த்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதாயிடுச்சி தோழி
உ உ வெயிட்டு அ எதனால என்னன்னு செக் பண்ணீங்ளா ஏதாச்சு
அ இல்ல எனக்கு த தைராய்டு இரு தைராய்டு இருக்கு ஓ கே தைராய்டுக்கு அதுவு நார்மல்தா அதுக்கு வந்து நா ஃபாலோ பண்ணிட் தா இருக்க அது வந்து அதுக்கு மின்னடிலேருந்தே டே மருந்து இது மாத்ர போட்டுட்டுதா இருக்கே நானு ஆனா இந்த வேலைக் போனப்பலா கூட தெரில ஆனா இப்ப ரொம்ப மோசமா இருக்கு தோழி என்னன்னே தெர்ல ட்ரெஸ்ல்லா கூட கஷ்டமா இருக்கு அதூ புது ட்ரெஸ் வாங்கி போடாம இருக்கிறதெலா ரொம்ப கஷ்டோ தோழி
ம் ம் ஆனா வெயிட்டு கொறைக்கிறது எனக்கு க ஈஸியா இருக் க்கு தோழி ஆனா அந்த வயிறு மட்டு கொறய மாட்டது தோழி அதுதா எனக்கு ரொம்ப ப்ரச்சனயா இருக்கு இப்ப வரைக்குமே எனா ஆமா ஆமா அதுக்கு அதா காலைல எழுந்து சுடு தண்ணி அது மாரி குடிக்கறது ஆ மத்தபடி ஆனா சாப் பாடு அதிகமா எடுத்துக்க கூடாது அ அதுக்கு ஏத்த மாதிரி காய் அதிகமா வெச்சு சாப்புட்ணுனு சொல்றாங்க
ஆமா ஆமா
ஆமா அது மாதிரி எடுத்துட்டே ஆனா இப்போ என்னால இந்த டூ மந்த்ஸா அந்த லீவ்ல இருந்து என்னால ஃபாலோ பண்ண முடில தோழி அது ஆமா அதுக்கு முன்னாடி கரெக் டா இருந்துச்சு அப்றோ நா வந்து நெறைய அ இந்த ஆன்லைன் க்ளாஸ் எல்லா சொல்லுவாங்கல்ல அந்த அ யோகா அது மாதிரில்லா ஒரு வருஷோ பண்ணே நானு அதுல கொஞ்சோ எனக்கு டிஃப்ரன்ஸ் தெரிஞ்சது தோழி நல்லா ஸ்வெட் ட்டாகு காலைல எழுந்த ஒட்னே கொஞ்சோ எனர்ஜியா இருக்கு ஆமா அது மாரி இப்போ ஒண்ணு பாத்து வச்சிருக்கே நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஜாயின் பண்லா அப்டின் சொல்லிட்டு ஆ ஒன் மன்த்கு ஃபை ஹண்ட்ரட்னு சொல்லிருக்காங்க டான்ஸ்ஸு ஒர்க் அவுட் எல்லா சேத்து அதுக்கப் றோ டயட் ஷாட்டு குடுத்துடுறாங்களா அவங்களே
ம் ம் ம்
ஆவ் நா சொன்ன இது மாதிரி எனக்கு சி செக்ஷனால வயிறு கொஞ்சோ இதுவா இருக்கு நீங்க அன் இல்ல மேம் நம்ம பா செஞ்சு இது பண்ணிக்கலா கொறச்சிக்கலா எனக்கு இப் போ ரெண்டு மாசமா ஒரு பேக் பெயின் லைட்டா வரா மாரி இருக் கு தோழி அது அது பயமா இரு கு இன்னு அதிகமாகிடுமோ ஏனா சி செக்ஷனாலே பேக் பெயின் கண்டிப்பா இருக்குனு சொல்றாங்க எல்லாருமே ஆமா ஆமா பியூச்சர்ல அதனால நம்ப தனியா பண்றதா இருந்தா ஒண்ணு பண்ண முடியாது தோழி இப்ப ஒரு குரூப்பு ஆரம்பிச் ச்சி அவங்க அதுல போடுவாங்க பாத்தீங்ளா இன்னைக்கு நம்ம இது சாப்டோ இந்த டைம்ல இது பண்ணோ ஆ இவ்ளோ டென் கே ஸ்டெப்ஸ் முடிச்சோ அது மாரி கொஞ்சோ மோட்டிவேஷன் னா இருந்துச்சுன்னா எல்லா சேந்து பண்ற மாரினா நம்ம பண்லா
ஆமா கரெக்ட்டு இல்ல தோழி நீங்க சொல்ற மாரி எனக்கு பேக் பேக் பெயின் வந்து இந்த ஒரு வருடமா ரொம்ப அதிகமாக இருக்கு என்னால வண்டி ரொம்ப போய்ட்டு வந்துட்டு ரொம்ப நேரோ இது பண்ணிட்டு இருந்தாக்க எனக்கு பேக் பெய்ன் வந்துரு அப்ப என்ன பண்றது மருந்து தேச்சு சுட்டு தா படுக்க வேண்டியதா இருக்கு அதுவு இப்ப ரொம்ப மோசமா இருக்கு இந்த கால்வலி அவ்ளோ முடில்ல
ஆமாந் தோழி அதுதா எனக்கு ம்
இப்போ வேல பாக்கறதெல்லா பாத்தர்ர நா அது இரவு நேரம் தூங்கி எந்திரிச்சு கா காலைல எந்திரிக்கம் போதுதா அந்த வலி அப்டி ஒரு மாரி சுலு சுலுன்னு குத்திக்கிட்டே அந்த மாறிலாம் இருக்கு ஒருவேள தைராய்டு அதிகமயிட்டா இல்ல நார்மல்லா தா இருக்கு ரொம்ப கம்மியான இது தா போடுற எம் ஜி மே அது வெய்ட்டுனாலதா தோழி நா நடுவுல உடவு நடப்பயிற்சி போய்ட்டுருந்த இந்த வீட்டு அதனால நாங்க மாறி வேற ஒரு வீட்ல இருந்தோ அ அதுல உ ட்டதுதா இப்ப போவே இல்ல திரும்பியு நம்ம தா ஆரம்பிக்கணு அது நம்ம ஆரமிச்சுட்டோம்னா பிரச்சன இல்ல அந்த ஆரம்பிக்கிற வரைக்கு தடுமாற்றோ இருந்துகிட்டேதா இருக்கு ரொம்பவே
ஒரு ஆரமிச்சு ஒரு அஞ்சு நாள் கன்டினியூஸா போய்ட்டனா அதுவே நம்மளுக்கு வந்து ரொட்டினா ஆய்டு ஆமா
அது ரொம்ப நல்லா இருந்தது ஏ இத்தனைக்கு குளிர் காலத் இல்ல மொத கொண்டு நா பேய்ட்ருந்த தோழி அது ஒரு மாரி ரொம்ப நல்லா இருக்கு காலைல போய்ட்டு வர்றது அந்த இயற்கை காத்து அந்த க மா இது பண்றதுன் ரொம்ப நல்லா இருந்துச்சு
எனக்கு அது ஆசயாதா இருக்கு அந்த சூரியன் உதயம் அதெல்லா பாத்துட்டே போறது ஆனா இப்போ ஸ்கூல் போ அனுப்புறதால கொஞ்சோ செட் ஆகாது இருந்தாலு அந்த அஞ்சு மணிக்கு எழுந்தா அஞ்சு டு ஆறு போலா
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா நா அஞ்சரைக்கு ஏழுந்திரி ச்சா தா தோழி நா அடுத்தது சமையல் பண்ணி காலை டிஃபன் பண்ணி எல்லா பண்ணி கொண்டு போய் உடவே கரெக்டாக இருக்கும் ஆனா எம்ப எங்கேருந்து இது பண்றதுன் தெர்ல
ஆமாமா
இப்ப தா பண்ணி பாத்துட்டு இருக்க ஒன்னு வேலைக்கு ஆக மாட்டேங்குது
ஆமா இப்போ தைராய்னா என்ன முடி கொ கொட்டுமா தோழி நறைய
எனக்கு முடி கொட்னது இல்ல ம் எனக் கு வந்து உடல் சோர்வு வரு அப்பப்ப அதுமாறி நா தைராய்ட் டேப்லெட் முடிஞ்சுசின்னா நா ஒடனே வாங்கி போடனு நா ஒரு த்ரீ டேஸ் இல்ல போய் வாங்கி க்லா அப்டின் ஒரு ஒன் வீக்ல உட்டாலே எனக்கு வந்து அந்த டிஃப்ரன்ஸ் தெரியு அது ரொம்ப சோர்வா இருக்கும என்னமோ உடல் வந்து ஏதோ வெய் ட்டா இருக்கிற மாறி எனக்கு இருக்கு ஆ அந்த மாறியெல்லா இருக் இப்ப எனக்கு முடி மட்டு கொட்னதுல்ல ஆனா
ம் ம் ம் அதா அதா எனக்கு ஆனா இந்த இப்ப லீவ் விட் விட்டதுலயிந்து பசங்க கூட அதா வீட்லயே இருக்கிறது அப்டினு டிப்ரெஷனா இருக்க மாதிரி இருந்துச் சு முடிதா நெறைய கொட்டிருச்சு தோழி முதல இருந்ததுக்கு இப்ப அத பாத்தாலே இன்னு அதி அதிகமா கஷ்டமா இருக்கு ஆமா ஆ அதுதா தைராய்டு இருக்குமோ இல்ல ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குமோ அதுதா யோசனையா இருக்கு போய் பாக்கணு
ஆ ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தாலும் அந்த மாரி ஆகும் தோழி கண்டிப்பா
ஆமா ஆமா முடி கொட்றது அது மாதிரி
நம்பல்லா என்ன நம்ம உடல் தான் அப்படி இருக்கு ஹீமோக்ளோபின் எல்லாம் கம்மியா தான் இருக்கு
ஆமா ஆமா தோழி என்னமோ கரெக்ட்டு தா ஏன்னா மொதல்ல இருந்த மாரில்லா எடுத்துக்கல இப்ப சாப்பாடுல்லா கரெக்ட் ட அந்த டைம்க்கு ஏத்த மாரி எடுக்குறது அதெல்லா இல்ல இப்போ
நா என்ன சொல்ற டைம்க்கு நம்ப எடுக்கிற அது இல்ல பத்தாததுக்கு மிச்சம் மீதி எல்லாத்தையும் நம்மதா வாயில போட்டுக்க வேண்டியதா இருக்கு
உம் அதான் அதான் கரெக்ட்டு
அதனாலயே உடம்பு ஏறுது தோழி ஏனா என்ன பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் ஆயிடுதே அப்படின்னு சொல்லி ட்டு இவரோட சாப்பாடு எல்லாத்தையும் சாப்ட்றது கொல்றது இப்படியாயிடுது
ஆமா தோழி கரெக்ட்டு தான் அதுதான் நம்ம என்ன பண்றது வேற எதாவது நம்மளுக்குன்னு ஒரு முயற்சி எடுக்கணும் ஒரு ஒரு நவரு மாதிரி தனி பட்டு எடுத்துன்னா நம்மளுக்கே அது மாரி தோணும் நம்ம அப்படி பண்ணலாம் இப்டி
து பசங்க கொஞ்சோ பெரிய பிள்ளையா ஆயிட்டாங்கன்னா கூட நம்ம பண்லாம் அது வரைக்கும் நம்ம பாத்து வச்சு க்கனு உடம்ப அதுதான் ஒன்னும் புரியல உம் ஏன்னா சின்ன பசங்க ஒத்துழைக்க மாட்டாங்க கொஞ்சம் பெரிய பிள்ளையானா கூட ஏதோ நம்ம சொல்லி இது பண்லாம்
உம் உம்
அதையுமே தோழி எனக்கு தெரிஞ்சவங்க நண்பர் தான் அவுங்களும் அவுங்க வீட்டுல அவுங் அ எப்படி சொல்றது அவுங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து போலீஸு அதனால அவுங்க வந்து அந்த சா சாப்ட்ற ஐட்டம் அந்த உடற்பயிற்சி எல்லாம் பண்றது எல்லா மே வந்து தாம் பிள்ளைங்களுக்கும் செரி தாம் மனைவிக்கும் செரி எல்லாமே சொல்லி குடுத்துருக்காங்க தோழி பத்தாததுக்கு வந்து கா காலைல என்னென்ன சாப்பிடனும் அந்த மாரி அவுங்க வந்து எல்லாமே ஹெல்தியாதா சாப் போறாங்க அதே சமயம் வயிறும் வந்து ஃபுல் ஆயிடு து அ உடம்பும் கரெக்டா இருக்கு தோழி அந்த மாரி எடுத்துக்குறாங்க ஆ அ நெறைய சொல்றாங்க உம் நெறைய சொல்றாங்க அவுங்கன ஆனா ரைஸும் எடுத்துக்கிறாங்க தான் ஆனா அதே சமயம் இந்த மாரி உணவுகள் வந்து நெறைய எடுத்துக் கிறதுனால நீங்க சொல்ற மாரி ரைஸு கொஞ்சமா சாப்ட்டுட்டு தயிர் சாதம் மொதக் கொண்டு சாப்ட்டுறாங்க ஆனா காய் அதிகமா எடுத்துக்கறாங்க தோழி அவுங்க எதோ சொல்றாங்க உம் சொல்லுங்க தோழி
ம் அது மாதிரி எல்லாம் காலையிலயே நம்ம செஞ்சுடுறோம்ல அதுக்கடுத்து நம்பளுக்காக திரும்ப செய்யணுமா அப்டின்னு ஒரு யோசன வருது ஆமா அது
இல்ல அவுங்க கேக்குறாங்க நானும் தான் காலையிலயே சமைக் கிறே மதியத்துக்கும் தான் பண்ற அதேதான் மதியத்துக்கு வச்சுப்போம் இந்த மாரி நீங்க ஒரு வாட்டி பண்ணி பாருங்க நா பண்றது கஷ்டம்தான் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா ஆயிடும் அப்படிங்கறாங்க அவுங்க அவுங்க உட அவுங்க அதாது உடற்பயிற்சி பண்ணிட்டு வந்துட்டு இந்த பொட்டுக்கல்ல நாட்டு சக் க்கர வேர்க்கல்ல நெய் இத சும்மா லைட்டாக வறுத்துட்டு நல்லா பெசஞ்சு ஒரு ஒரு உருண்டையோ இல்ல ரெண்டு ஸ்பூனோ குழந்தைங்களுக்கும் சரி அவுங்களும் சரி சாப்ட்டுப்பாங்களாம் உம் அதுக்கப்புறம் காலை உணவு இட்லி இருக்கு இல்லைன்னா வந்து அந்த களி ஐட்டம்லா சொல்றாங்கள அது இருக்குமா இல்ல ஒரு ஒன் நாள் வந்து அந்த நீங்க சொல்ற மாதிரி பச்சைப்பயரு மொளக்கட் டி வச்சிருக்காங்கள அது ஒரு ரெ ஒரு கப் சாப் டுட் சின்னோடுகப்புதா ஆனா பெரிய கப்கூட கெடையாதா ஒரு சின்ன கப் சாப் ட்டுட்டு வேற எதாவ்து ஸ்மூத்தி மாரி குடி ஆ குடிச்சு இது பண்ணிடுவாங்களா அப்டி இல்லைன்னா முக்காவஸ் சி நேரம் வாரத்துல ஒரு ரெண்டு மூண் நாளாவது அவுங்க வந்து பேர்ச்சம்பழோ அந்த நேந்தரங் கா இது ஆ அப்பறோ அந்த பாதாம் அந்த எல்லா விதமான அந்த ஊற வச்சு அ காலையில அத அடிச்சி ஒரு கப் பு ஃபுல்லாவே பெரிய கப்புலையே குடுத்துருவாங்களா அப்ப என்ன செய்து அது வயிறு ஃபுல்லா ஆயிடுது கால்ல எழுந்திரச் சொன்னே பிரஷ் பண்ணிடு இத குடுக்கறதுனால வய்ரு ஃபுல்லாயிடுதா அதுக்கப்பறோ
ம்
கொழந்தைங்க பள்ளிக்கு போகு மோதோ வேற ஏதாவ்து பசிக்குது அப்டின்னு ல லைட்டா ஏதாவ்து ஒரு ஃப்ரூட்ஸ் ஸு அந்த மெரி பழங்கள் கட் பண்ணி குடுத்து சாப்ட வக்கிறாங்க அப்டி இல்லயா பால் ஒரு கப்பு சின்ன கப்ல வெறு பால மட்டு ஆத்தி குடுத்து சா குடிச்சுட்டு வாங்கனு சொல்லி அந்த மாரில்லா குடுக்குறாங்க தோழி ம் ஆமா அவுங்க சொல்றாங் இது இட்லி சாப்ட்றதுக்கு இதுவு சமமா தா இருக்கு அப்டிங்கறாங்க தோழி
இட்லியிலதா எதுவு சத்து இல்ல
சத்து இல்ல ஆனா வந்து அவுங்க என்ன சொல்றாங்க வயிறு கம்மனு இருக்கும்ல
ஆம் ஆமா
காதுல்லா அதுவு இதுவு சமமந்தா அதுக்கு இது இதுல எவ்வளவோ சத்து இருக்கு
ஆமா ஆனா அவுங்க சொல்ற மாரி இது கரெக்ட் தா தோழி அது வய்ரு ஃபுல்லா இருக்க மாரிதா இருக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்முத்தி அது அப்பறோ நீ வாழப்பழத்தலயே அ கொஞ்சோ பால் போட்டு இது பண்ணி ப் அதுவே வயிறு ஃபுல்லா இருக்கு ஆமா
துண்டு தோழி செவ்வாழை அதெல்லா வ